அலோ வணக்
வணக்கொ காஃபி டீ லா குடுச்சாச்சா
ஆ டீ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல இல்ல எ ரெக்லரா கடயாது என்னக்காது ஒர் நாள் தோணுச்சினா தா
ஓ சேர் சேர் சேர் சே சே அது ஸ்நேக்ஸ்லா சாப்புல்ல சிஸ்ட ஏனா இப்பதா டீ குடிச்சோ ம இதுக்கறோ த்ரும்மித சமயல் பண்ணணும்
நைட்டுக்கா செரி சேரி சே சேரி கா இன்னக்கி நாள் எப்டி போச்சு ஒங்ளுக்கெ
இன்னிக்கி நாளு செம டைட்டா போச்சு தோழி உண்மலையும் காலைல் நெறந்து வேல வேல வேல ஆனா எப்போ எனா எ பொண்ணுக்கு எக்ஸாம் முடுஷ் சோ அவ் வந்து பாத்தா அவகிட்ட கொஸ்டின் கேட் ட அவ ஏட்டிக்புட்டியா பதில் சொல்றா ஏந்தா கொஸ்டின் பேப்பர்லா குடுக்குறாங்கனு ஒரு கொஸ்டின வேற கேக்குறா குடுத்தாதன பப்பா நீங் என் பண்ணிர்க்கேன்னாது எனக்கு தெரியு அப்பயே கேள்வி கேட்டா செரி என்ன பண்ணிர்க்கேன்றதாவு நாட் தெரிஞ்சுக்லா எப்டியோ ஓரளவு பண்ணிரிக்கா அ பரவால்ல அப்டிங்குற நா எவுளோ மார்க் எடுப்புன் கேக்குறாங்க நா என்னங்க பதுல் சொல் ட்றது நாதா ஒ பேப்பரனா வாயில சொல்றத நம்ப முடியாது பேப்பர்ல பாத்து நீ என்ன எழுதிருக்கென்னு மிஸ்சு திருத்துவாங்க இல்ல பேப்பர் எழுதி நா மிஸ்சா இருந்தனா நானே சொல்லிருப்ப நீயே அப்டின் சொல்ல சிருச்சுக்கிட்டே போயிட்டா அய்யோ பேப்பர வேற கொஸ்டின் பேப்பர வேற குடுக்குனுமா இங்க வீட்ல வந்து கொஸ்டின் கேக்குற அந்தளவ்க்கு ஏடுச்சு அவுங்ளுக்கு அ ட்யூஷனுக்கு போகணுமாம்
ஓ
நம்ம எக்ஸாம் இருக்கு வேண்டா வீட்ல இருன் சொன்னா இல்ல
சேர் செரி அஅஆ நீங்ளே அப்ப சொல்லி குடுத்ருவீங்ளா வீட்ல வச்சே
நா சொல்லி் குடுப்பே தோழி நா வந்து அவ போறது வந்து எக் ஸ்ரா இது மாரி அபாக்கஸ் அந்த கணக்கு வந்து அந்த அளவுக்கு வ அ ஆக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சேரி ஜென்ரலா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டுதான் அனுப்பி வச்சிருக்கேன் அது ஹிந்தி லாங்குவேஜ் ந்து நமக்கு தெரியாது அது வந்து வேற்றுமொழி அது நமக்கு தெரியவே தெரியாது அதையும் சேர்த்து படிக்க சொல்லிதா அனுப்பி வச்சிருக்கே அது ஒருதாவது இந்த ப்ரைவேட்ல வருரும்ல அந்த மாரி இது ஹிந்தி பரிட்சையா பிராத்னி அந்த மாரி நேம் வரும்ல ஒரு எட்டு எக்ஸாம் அதுல எதோ ஒரு ஒன்னோ ரெண்டோ படிச்சான்னா அவளே எழுத்து கூட்டி படிச்சுக்குவா நம்மளுக்கு டிஸ்டப் பண்ண அதுவு இந்த எக்ஸாம் கரெக்டா இது முடிஞ்சோனே வருது தோழி என்ன பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு பசங்க உண்டா தோழி
இல்ல நா அன்மேறிடு
அப்டியா தோழி சேரி
ஆமா ஆமா இல்ல இல்ல ஒண்ண இல்ல அது இல்ல ஒண்ணு இல்ல
ஆ மூணாவப்பு தா படிக்கிறாங்க
ஓ சேரி சேரி பாவம் இதுலயே அவங்கள இவ்வளவு ட்ரெயின் பண்றீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு இப்ப படிச்சிட்டாங்கன்னு வைங்களே அப்புற அவங்க யோசிப்பாங்க அம்மா இப்படி சொல்லி தந்தனால தானே நம்ம படிச்சோ இல்லன்னா நம்ம இத படிச்சிருப்போமா அப்பின்னு யோசிப்
ஆ தோழி உங்க பக்க இருந்து இரைச்சல் சவுண்ட் அதிகமா வருது தோழி
அப்படியா இப்போ இப்போ ஓகேவா
இல்ல பேசுறாலே அந்தது இரைச்சல் சவுண்ட்டு கூடைய வருது ஆ
இப்போ ஓகேவா
இப்ப ரொம்ப இதா இருக்கு தோழி
ஐயோ என்னென்
சேரி பேசுங்க தோழி பரவால்ல பேசுங்க ஏன்னா நம்ம இதுப் பண்ண முடியாது அதனால அப்டியே கண்டினியூ பண்ணிக்கலா தோழி ஆ நீங்க இந்த மாரி வெளியில எதாவது உங்க தந்தை எங்கேயாவது வெளியே கூப்ட்டு போயிருக்காங்களா
வெளியிலன்னா
வெளியனுன்னா இந்த இந்த மாரி சுத்தி பார்க்கங்கேக்கயாவது வெளியே போயிருக்கீங்களா ஆ ச இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா இங்க எங்கியாவது வெளியில கூட்டு போயிருக்காங்களா உங்க
இல்ல இல்ல சிஸ்டர் எனக்கு நைட்டு கிழமையும் வேல இன்னைக்கு நா ஏதோ பன் பங்கஷன் வீடு இருந்தனால மட்டு தா இன்னைக்கு லீவ் எடுத்தே இல்லன்னா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆறு மணி ஆகு
ஓ சேரி சேரி சேரி சேரி இல்லல்ல சன் ஞாயி ற்றுக்கிழமே விடுமுறை நாள் தானே
எனக்கு அப்பவுமே டூ ஓ கிளாக் வரைக்குமே ஒர்க் உண்டு
ஓ சேரி சேரி என்ன மாரி வேல பாக் றிங்க நீங்க ஓ அல்ல அப் அப்டி இருந்தாலு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழம வந்து விடுமுறை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க
ஏன்னா இது வந்து எப்படி சொல்ல இது வந்து ஹாலி டூரிஸ்ட் ஹாலிடே இதுல கு வேல பாக்றே அக்கவுண்டடா சோ அப்போ அது வந்து இது வேர சீசன் டைம் வரையா அந்த டைம்லதா அதிகமான இது இருக்கு கணக்கு வழக்கு இருக்கு
ஆ ஆ கரெக்ட் தா தோழி
இப்ப நம்ம சண்டே கூட லீவ் எடுத்துக்லா ஆனா நாலு லீவுக்கு அப்பறோனா சேல்ரி பிடிப்பாங்க
ஓ ஒரு மாசத்துக்கா
ஆமாமா
அப்பனா உங்ளுக்கு வாரத்துல ஏழு நாளுக்கு வேல இருக்கு ஊடால என்னைக்கா ஒரு நாள் லீவ் எடுத்துக்லாமா அந்த மாரியா
ஆமாமா ஆமா
ஏனா நா ஒர் நா வேல பாத்த எடத்துல வந்து வாரத்தின் விடுமுறை நாள் வந் து ஞாயிற்றுக்கிழமையா ஒரு நாள் தா இருந்துச்சு ஆனா அங்க வந்து நா வந்து டேட்டா என் ட்ரில வேல பாத்த அது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி அந்த கம்பெனில வேல தப்ப கொஞ்ச நல்லாருந்துச்சு டைம் பாஸ் காலைல பத்து மணிக்கு ஆஃபிஸு மதிய ஒன்ற மணிக்கு ஆ அ மதிய உணவு வேளை விடுமுறை விடுமுறை விட்ருவாங் அதாது விடுப்பு குடுப்பாங்க அந்த டயத்துல அ மதிய உணவுன் சொல்லி அதுக்கப்புற பாத்தொனா ஈவினிங் அ அதாவுது மாலை நேரத்துல அ ஒரு நா நால்ர மணிக்குதா வேல வந்தொனா திரும்ப இரவு ஏழு மணி வரைக்கு வேல பாக்கணு அவ்ளதா சோ நடுவுல வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்லா அதுவு உள்ளூர்னால வா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால நடந்து போய்ட்டு வந்து ஜாலியா வேல பாத்துட்ருந்தோ அந்த வேல தா எனக்கு பிடிச்சதுலயே ரொம்ப பிடிச்சமான வேல
ஓஹோ அது வேற பக்கத்துல நம்ம யோசிக்கவே வேண்டாம்
டு ஆ அப்படி இருந்தாலு நாங்க இருக்றது மேற்கு தெரு அந்த வேல இருக்றது கணக்கு தெரு
நம்ம ந நடந்து போனோனா நம்ம ஒடம்புக்கு தானே நல்லது
நல்லதுதா தோழி நல்லதுதா தோழி ஆனாலு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டா பண்ணே சைக்கிள்லயு போவே ரொம்பவு ஜாலியா நல்லாருக்கு அந்த வேலய தவர இது வரைக்கு யு எதையு பிடிச்சு பண்ணனான் கேட்டா இதா தோழி ஆனா கொஞ்ச ஜாலியா இருந்த டைமிங் இருந்ததா அந்த டயத்திலயே நமளுக்கு வந்து அடிஷனலா எதாவுது கோர்ஸ் படிக்கணுன் சொல்லிட்டு அதையு படிச்ச தோழி நம்ம இது அ லைப்ரரியன் தெரியுல்ல சிஸ்டர் அதுக்கு என்ன அ அந் அந்த கோர்ஸ் படிச்ச தோழி அத வந்து அங்கருந்தே படிச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்மிஷன் குடுத்தாங்க அதனால அது வந்து அந்த கம்பெனில வேல பாக்கறப்பயு அடிஷனலா சர்வே ஒர்க்கு வந்துச்சு எங்ளுக்கு குடுத்தாங்க அந்த ஊருக்கும் போய் பாக்குறதுப்ப எனக்கு பெர்மிஷன் குடுத்தாங்க அந்த கம்பெனில வேல பாக்குறப்ப எனக்கு அது நல்லா இருந்துச்சு நா காலைல எ ஏழு மணிக்கு ஆஃபிஸுக்கு போகணு ஆ ஆறு டூ ஏழு மணிக்குள்ள போகணு போய்ட்டு முடிச்சுட்டு எட்டு மணிக்கு பஸ்ஸு திரும்ப எட்டு மணிக்கு பஸ்ஸ பிடிச்ட்டு காலைல போனனா அங்க சர்வேலா முடிச்ட்டு திரும்ப அஞ்சு அஞ்சரைக்லா வந்து திரும்ப ஆஃபிஸுக்கு போயி திரும்ப ஒரு எட் டு மணி வரைக்கு வேல பாத்துட்டு முன்னாடி முன்னாடி முன்னாடி தாண்டி ஆ அதனால நல்லா இருந்ச்சு ஏனா ரன்னிங்லயே இருக்ற மார் இருந்ததா நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லனு ஒரு ஒரு இதே கிடையாது நம்ம வேற தாட்டு எங்கயு போகாது அதாது எப்டினா நம்ம டென்ஷன் ஆகற மாரி இருக்காது எனி டைம் நமக்கு வேலைனு ஒண்ணு இருந்துக்ட்டே இருக்குமா ரவுண்ட்ஸ்லயே இருந்தோ தோ ழி நல்லா இருந்துச்சு சர்வே வொர்க்லா பண்றப்ப நறைய அனுபவங்கள் இருந்துச்சு நாயெல்லா தொரத்துச்சு தோழி மறக்க முடிய அது என்ன பண்ணுச்சுனா ஒரு வீட் ட்டுக்கு சர்வே எடுக்க போயிருந்த நானு என்னோட உடன் தோழியும் போயிருந்தோம் அ அங்க நாயி கட்டி வச்சுதா இருந்தாங்க அ எங்கள பாத்து ரொம்ப கொலச்சிக்கிட்டே இருந்த து நாங்க என்ன பண்ணோன்னா ஒன்னுமே பண்ல வீட்டு பக் கத்துல போன உட்னே அது அத கயித்த அவுத்துட்டு ஓடி வந்துருச்சு நானு என்னோட பெ உடனிருந்த தோழி என்ன பண்ணாங்க கைல வெச்சிருந்த நோட்டு எல்லாத்தீ தூக்கி போட் டுட்டு அவங்க ஒரு பக்கோ ஓட நா ஒரு பக்கோ ஓட நாங்க ரெண்டு சவுண்டு குடுத்ததுல நாய் ந
ம் ம்ம் செரிங்க தோழி செரி அது அப்ப இந்த மெம இந்த இந்த நினைவுகள நீங்க மறக்கவே மாட்
மறக்கவே மாட்ட தோழி அதுக்கப்ப றோ பாத்தா அதுலயு அங்க ஒரு மரக்கட இருந்துச்சா அந்ததுக்குள்ள போய் உக்காந்து ஒரு குச்சிய வெச்சிட்டு உக்காந்து எனக்கு அத பாத்தோன்னே தா சிரிப்பு ச்சு இப்ப வரிக்கு நெனைச்சாலு அத சிரிப்பே ஏனா நாயி கலண்டு ச்சி அவுங்க பட்டு அந்த சைட் போய்ட்டாங்க நா பயந்துட்டு அந்த சைடு போய்ட்டே திரும்ப பாத்தா நடுவ்ல் நாய் ஓடிட்ருந்துச்சு என்னடா இவங்க காணமேன் நா தேடி போனா குச்சி வெச்சிக்ட் உக்காந்து
நாய் வந்து அடிக்கறதுக்கு முடியில தோழி அய்யயோ ரொம்ப சிரிச்சிட்டே தோழி சாரி
இல்ல இல்ல இருக்
அந்த அ உங்களுக்கு இதே மாரி எதாவ் நினைவுகள்ருக்கா
இது மாதிரி இல்லைங்க தோழி இல்ல
அதுனால இந்த இந்த அ இது வேல பாத்தனால அது கரெக்ட்டா எனக்கு தோணிச்சு நினைவ் வந்து ச்சா எனக்கு அவசனோ இது மாரி அங்க சர்வேல்லா எடுக்க போறப்ப நெறைய நாய் கிட்டல்லா ரொம்ப பிரச்சன பண்ணிருக்கோ
நீங்க செல்லப்பிராணிங்கெல்லா வீட்ல வளக்கறதில்லியா
அய்யய்யோ எதுக்கு நீ ஏற்கனவே ஒ ஓ ஒரு குட்டி நாய பெத்துட்டு அது பண்ற பாடு
ப தோழி நீங்க உங்க கொழந்தைய தான சொல்றீங்க
தோழி ஏ பொண்ண செல்லமா அப்டிதா கூப்புடுவே அதுனால சொல்றே
சேரிங்க தோழி
ஆ அதுனால இல்ல இல்ல அவள வளக் க்கறதே பெரிய விஷ்யோ இதுல அடிஸ்னலா வாயில்லாத ஜீவன வேறயா இவளயே போட்டு கோவத்துல அடிப்போ இல்ல யி அடிப்போமாவா சேட்ட பண்றதுக்கு அப்றோ எப்புடி கண்ட்ரோல் பண்ணுவீங்க நீங்க இப்பயே அடிக்கிறதா இப்பதா அடிக் க முடியு இன்னு ஒரு அஞ்சு வயசு திருப்பி அடிச்சிருவா நம்ம அடி
செரி செரி நல்ல சுட்டியா தோழி
எ சுட்டி தா இப்பயே கையோ அடிச்சா கோவோ வந்து ம் ம் கைய ஓங்கி அடிக்க வர்ரா அதா அடிக்க வந்தா அடிப்பா ம் நம்ம கோவத்துல அந்த மார்ல்லா பண்றாங்க தோழி என்ன பண்றது அவங்களுக்கு இப்ப
பிள்ளைங்கெல்லா ரொம்ப ஷார்ப்பு தோழி
ம் முடியில தோழி நிஜமாவே மிஸ்
என்ன தோழி ஒரு பாப்பாக்கே ப் இப்புடி மூச்சு எழைக்கிறீ ங்க இன்னி இன்னில்லா இருக்கு
இல்ல தோழி நா நெறைய அனுபவப்பட்டு
இல்ல நா நெனைக்கிறே இவுங்க ஒரு பாப் ப்பாக்கி இவ்ளோ கஷ்டம் அப்ப நா எ ஏன் எனக்கு வந்தே கூட எனக்கொரு அக் கா ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அப்ப நம்ம அம்மா இத விட கஷ்டப்பட்ருப்பாங்ளோ அப்பில்லா தோணுது
இன் கரெக்டுதா தோழி எப் நானு எங்கம்மா ரொம்ப கஷ்டப்பட்ருப்பாங்க என்னைய வச்சி சமாலிச்சாங்க எ தங்கச்சிய வச்சி சமால் ச்சாங்கல்ல இது நந்தா அ நாத நென ச்சிருப்ப நா நம்ம எங்கம்மா இந்த மாரி கோவ நா எதா சொன்னேனா பா பாப்பா இந்த மாரி பண்ணாங்க நீ பண்ணாததா உ பொண்ணு பண்ணப் போறான் சொல்லுவாங்க
அப்ப யோஸ்ச்சிருக்க மாட்டீங்க அப்ப பாவ நம்ம எந்த கஷ்ட ஷ்டப்படுத்திருப்போமா அவ அப்டின் நெனைக்கிறீங்ளோ
தோழி எ இந்த வாய்ப்பு கெடச்சதுக்கு நன்றித் தோழி மீண்டும் ஒரு இணைப்பில் சந்திக்கலா தோழி ஆ